அ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கேன் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க எங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு எங்க ஃபோனே பண்ணமாட்டேங்றீங்க
ஹ ரொம்ப நாள் ஆயிடுச்சு டைமே இல்ல எங்க இப்ப சம்மர் லீவா இருக்கறனால சொந்தக்காரங்கலா வீடு வந்துருக்காங்க
சரி சரி சரிங்க
அக்காரோட அக்கா பசங்க அவுங்கல்லா வந்துருக்காங்க வந்து ஒரு வாரோ ஆயிருச்சு
சரி சரி சரிங்க அதுதா நானு ரெண்டு டைம் கூப்ட்ட நீங்க அப்ப எடுக்கல ச பசங்கதா வந்து எடுத்துட்டு அ அம்மா வெளியிருக்காங்க நா அப்ற கூப்ட சொல்ற அப்டின்னாங்க அதுக்கப்றோ நானு சரியா சேரி அப்டின்ட்டு நானு சரியா மறுபடியு பண்ணவேல நானு பேசணு பேசணுன் நெனச்சிட்டேருந்த
ம் ம்
அது அப்ப கு காத்தாங்க கூப்ட்ட
ஓகே ஓகேங்க நீங்க எங்யு சம்மர் லீவ்கெல்லா எங்யு போலைங்ளா
இல்லைங்க எங்க ஊருக்கு மட்டு போய்ட்டு வந்ட்டா ம மத்தபடிக்கு வேற எங்கயு போகலைங்க
அ சேரி வே வேற எங்கயு வெளில வெளியூருக்கு எங்கயு போலீங்ளா வெளிலல்லா
ஓகே ஓகே ஒரே ஒரே நிம்ஷங்க கால் ஏதோ வந்து ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகுது ஒரே நிம்ஷங்க
ம்
ஹலோ
அ சொல்லுங்க சிஸ்டர்
அ கால் வந்து ஏதோ இதாச்சு அதனால தா ஸ் சரி அப்டின்ட்டு ஏதோ கட்டான மாரி இருந்தது ஆனா பேசுறது வந்து கேக்குது
ஓ ஓகே ஓகே இது வெளியூருக்கு எங்கயு போலீங்களான்னு கேக்குறே வெளியிலல்லா
என்னங்க
இல்ல வெளியில வெக்கேஷன் மாரி எங்கேயு போகலீங்களா வெளியில எல்லா அம்மா வீட்டுக்கு மட்டுதா போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டே
இல்லைங்க இங்க லோக்கல்ல மட்டு போயிட்டு வந்ட்டா இப்ப எனக்கு ஒர்க் லீவ் இல்லாதனால வந்து கரெக்ட்டா பெருசா எதுவு இந்த டைம் வந்து பிளான் பண்ணலைங்க சம்மர் ஹாலிடேஸ் எதுவு பெருசா பிளான் பண்ல
சேரி சேரி பக்கத்துல ஊர்ல கும்பாபிஷேகம் சொல்லிருந்தீங்கள அதெல்லா முடிஞ்சிருச்சிங்களா மொளப்பாரி போட்றே அப்டீனிங்க
ஆ அதலா ரெண்டு நாள்ளயே முடிஞ்சிருச்சுங்க
ஆ அ உம் ஆ
அப்ப தா நல்லா இருந்தது
அ எப்டி அது போட்ணுன்னு சொல்லுங்க நா தோழி எங்க ஊர்லயு பண்டிக போட்டுருக்காங்க
கத்திற வந்தோகு கத் து தட்டு வெச்சே போட்டாங்க நா என்ன பண்ணிட்டனா அந்த சில்வர் தட்டு இருக்குல சில்வர் தட்டு வந்து எந்த சைஸ்க்கு போட்ணுண் நெனைக்கிறீங்களோ அந்த சைஸ் எடுத்துகோங்க நீங்க எத்தன வேணா போல்லா ஒன்னு மூணு அஞ்சு அதுக்கு வந்து என்ன பண்றீங்கனா ஃபஸ்ட்டு நா
அ ஒரு தா
அஞ்சு தானியோ இல்ல ஆஹா ப்ளேட்டு கணக்குங்க
ஒரு தட்டு இப்ப வந்து அ இப்ப அ அந்த மொளப்பாரி தட்டுன்னே விக்கிறாங்கள்ள அதுதா அதுலதா போட்ணுங்ளா இல்ல எதுல வேணாலு
அப்படிலா இல்லைங்க நானக்ஷ என்ன பண்ணேன்னா பாக்குத்தட்டு இருக்குல்ல
அ அ
பாக்குதட்டு பாக்குதட்ட எடுத்துக்குட்டே அது கூடவே வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா பாக்கு தட்டு எடுத்துட்டு ஆ நம்ம வைக்கூல் இருக்குல்ல வ வைக்கோல் வைக்கு பல்ல அந்த வைக்கோல் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதா தூள் பண்ணிக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு பாக்கு தட்டு ஃபுல்ல நளச்சிட்டு வைக்கோலயு நளச்சு தூள் தூளா சின்ன சின்னதா ரொம்ப ரொம்ப பெருசாலா இல்ல சும்மா சின்னதா நம்ம காய்கறி நறுக்குவோ பாருங்க அந்த சைஸ் நறுக்கிட்டு அந்த ப்ளேட் ஃபுல்லா பரப்பி வுட்டுட்டே பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து இது ஆ ஆ குப்ப மாட்டு எ எரு குப்ப இருக்குல்ல அந்த குப்பையு வந்து நல்லா எடுத்து நல்லா சளிச்சிக்கணு நல்லா சளிச்சிக்கணு மீன்ஸ் நல்லா தூளா இருக்கணுங்க ரொம்ப வந்து ஃபைனா இருக்கணு ரொம்ப தூள் தூளா சின்ன சின்னதா அ அதாவது கட்டி கட் டிலா இல்லாம ஒரு சில இதல்லா வந்து அந்த தூசு துப்பலா இருக்கு அதாவது நம் மாடு சாப்புட்டு இது பண்ண அந்த சக் க்கலா இருக்குல்ல அது மாதிரிலா இல்லாம நல்ல தூளானதா எடுத்து மண்ணு பாதி அந்த குப்ப பாதி கலந்துக்கணு
ம் ம் ம்
இப்ப ஒரு ஒரு ஒரு ஒரு இது ஒரு அர புடி மண் எடுக்குறீங்கன்னா பாதிக்கு பாதி குப்ப இருக்கணு அது குப்ப இது பண்ணி இத வந்து ஃபஸ்ட் டு ஒரு அந்த வக்கிப்பில் போட்டு அது மேலே இத ரெண்டயு அப்டியே அ மண்ண ஃபுட்டு ஃபுல்லா பரப்பீருங்க பரப்பீட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்ருங்க செரிங்ளா ஹலோ அ அத போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்றைங்ன்னா நீங்க வந்து எத்தன் நாள் வந்து தானியோ இது மொளப்பாரி போடறீங்கன்னு கணக்கு பண்ணிக்கோங்க இப்ப நெல்லெல்லா இருந்ததுன்னா அது வந்து மொளைக்கறத்துக்கே லேட் ஆகு அப்டி இருக்கப்ப ஒரு ஒன்பது நாள் பதினஞ்சு நாள் பக் பக்கமா இருக்கணு இன்னொன்னு நீங்க வந்து இன்னொன்னு என்ன பண்ணலனா தட்டப்பயிரு எல்லா பாசிப்பயர்லா இருக்குல்ல அது போடலா தட்டப்பயிறு பாசிப்பயிறு உளுந்து இத இத மட் டு தனியா போடலா அப்படி இல்லன்னா சோளோ இருக்கு பாருங்க சோளோ மட்டு தனியா போடலா நா என்ன பண்ணீட்டனா இது எல்லாமே கலந்து போட்டுட்ட சோளோ
ஓ அந்த இப்ப கூ இப்ப வே கடைலிங்ளே நறையா அ பலதானியோ அப்படின்னு சொல்லி விக்கறாங்கல்ல அந்த மாரி நீங்க வாங்கி கலந்தது வாங்கி போட்டீங்களா
அப்படி நா வாங்கலைங்க ஏன்னா அது வந்து பாத்திங்கன்னா எப்படி வருதுன்னு தெரில இது வந்து இன்னொன்னு நம்ம மொளப்பாரிய பொறுத்த வரைக்கு அது நல்லா மொளச்சி வரலனா அத நாலு பேர் வந்து கொர சொல்லுவாங்க ஒரு மாரி அது சரியில்ல இது சரியில்லன்ற மாரி சொல்லுவாங்க
ம்
அதனால் நா என்ன பண்ணீட்னா நம்ம வந்து அத நா வாங்கல அத வந்து பிரிஜ்ல வெச்சுதா குடுக் குறாங்க இருந்தாலு அதுல ஒரு சிலதுலா மொளைக்கறதுக்கு டைம் ஆகு இன்னொனு நா என்னா பண்ணீட்டனா நீங்க இன்னிக்கு காலையில நீங்க மொளப்பாறி போடுறீங்கன்னா நேத்து மதியமே அந்த இத வாங்கிட்டு வந்துரணு நீங்க
ம்
என்னென்ன போடுறீங்களோ அத வாங்கீட்டு வன்ட்டு ஒரு தண்ணீல வந்து ஒரு ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ நல்லா ஊற வெச்சர்னு
ம்
அ ஒரு அஞ்சு மண் நேரமே ஊற வெச்சுட்டு எடுத்துங் அ மொளக்கட்டி அதாவது மொளக்கட்டி வருல்ல
ம் ம்
அந்த ம் நம்ம எப்டி மொளக்கட்டி வெ ச்சுது சாப்பறதுக்கு இதுக்குலா இது பண்ணுவோ பாருங்க நைட் ஃபுல்லா ம் ஆ ம் அது மாதிரி மொளக்கட்டி வந்ததுக்க அப்பறோ நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கரோ வந்துரு நல்லாவு வரு உங்களுக்கு அந்த இத அனா நல்லா அடர்த்தியா போடணு அந்த மண்ணு நல்லா ஃபுல்லா மட்டம பரவீட்டு எடோ உடாம நல்லா அடர்த்தியா போட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்பறோ நீங்க அத சுத் த்தி ஒரு சின்ன கயிறு கட்டியிரனு சுத்திக் கயிறு எதுக்காக கட்ட சொல்றதுன்னா அந்த ஸ் இப்ப சைட்ல வந்து மண்ணு எல்லா வந்து இதாய்ட்டு போகு பிரி்ஞ்சு பிரி்ஞ்சு போகு அதே மாரி ரொம்ப அடர்த்தியாவு போட்றக்கூடாது ரொம்ப அடர்த் த்தியா போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா பூசணம் புடிச்சிடும் வெத வந்து அந்த தண்ணி ஈரப்பதத்துல இருந்து பூசணம் புடிச்சிரும் நீங்க வந்து காலைல வந்து போட்டுட்டு ஒரு நாள் அப் அப்டி உள்ளே வச்சிரலா ஒன்னும் பிரச்சன இருக்காது அடுத்த நாள் காலையில ஒரு ஒர் மண் நேர ரெண்டு மணி நேர இப்ப மழகாலன்னா பிரச்சன இல்ல வெயில் காலம் வரப்ப ரொம்ப வெயில் அடிக்காம இருப்ப ஒரு பத்து மணி அந்த டைம்ல எடுத்து நல்லா காத்தோட்டமா இருக்கிறதில்ல ரொம்ப டார்க் ரூம்ல வைக்க கூடாது ஒரு சில வீட்லா சமையல் ருதா சாமி ரூம் வந்து நல்லா இருட்டா அந்த வெப்ப போகாத அளவு இருக்கு பாருங்க அது மாரிலா இருக்கக் கூடாது கொஞ்சோ நம்ம நார்மலா இருக்கிற வெளிய நுங்க நம்ம பட்டாசு எல்லா நம்ம ஹால் இருக்கும் பாருங்க அதிலே கூட பசங்க எது தொந்தரவு பண்ணாத முடியாத மாதிரி வந்து எடுக்கலா வக்கலா வச்சு நீங்க வந்து த செஞ்சு செஞ்சுக்கலாங்க அது மாரி நீங்க பண்ணிங்களா ஒன்னும் பிரச்சனை இருக்காது
சேரி சேரி சேரிங்க உம்
சேரிங்க
சேரிங்க
அப்புற நீங்க என்ன நீங்க ஏன்னோ ஏதோ ஃபோட்டோலா வச்சுருந்தீங்க எங்கே ஏதோ பக்கத்தில ஏதோ ஔ ட்டிங் போன மாரில்லா பசங்க எதோ மீன் சாப்பட்ற ஃபோட்டோலா மீன்ல்லா பசங்க சாப்புடுவாங்களா சின்ன பசங்க
ஆ அத மீன் மீன்னா புடிக்குங்க தா அந்த ம் இதுக்கு மேட்டூர் டேமுக்கு தா போலானு சொல்லிட்டு அன்னக்கி போனோ செம வெயிலுங்க ம் ஆ கொழந்தங்களால ஒன்னு தாக்கே புடிக்க முட்ல அதனால அப்பிடியே அங்க இருந்து பூலாம்பட்டி ஏரிக்கு பக்கத்துல தானே கொஞ்ச தூர த்துல அதுனால வந்து அந் அந்த எட த்துக்கு நாங்க போய்ட்டோ அப்றோ அதுனால கொஞ்சோ அதுக் மட்டுந்தா வேற எங்கெயு பெருசா இந்த கீ கெங்யு போ முடியலங்க அக்கேஷன்க்கு ஆ அங்க மட்டு போய்ட்டு வந்துட்டோங்க அது இவுங்கள எங்க வெ ச்சுக்கிட்டு வீட்ல வெச்சிருக்கவே முடில. எங்கயாவ்து சம்மர் க்ளாஸ் த அந்த மாரி போட்டுட்டுரலான்ட்டு போட்ருக்கிறே இப்பதா ரெண்டு கிளாஸ்க்கு இன்னு கொஞ்ச நாளு அதுவு இப்போ பத்தாந் தேதி சொல்லிருக்காங்க ஜூன் பத் து ஸ்கூலு
ஆ ஆ
அது வரைக்கு எப்பிடியாது கொஞ்சோ அப்பிடி இப்பிடின்னு அங்க அம்மா வீட்ல இங்க அங்கனு ஓட வேண்டி
சேரி சேரி சேரிங்க
ம் சேரிங்க சாப்பாட்டு வேல எல்லா முடுஞ்சுருச்ங்ளா நைட்டு
இல்லங்க இப்ப தா சாப்டுட்டு இருக்கே இன்னக் கொஞ்சோ லேட் ஆய்டுச்சு
லேட் ஆய்டுச்சுங்க என்ன சமச்சீங்க இன்னக்கி நைட் என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கி என்ன ஸ்பெஷல் தோச பெரண்ட சட்னிங்க
ஆ சேரி சேரி பைய இங்கதான இருக்கா இல்ல ஊருக்கு போய்ட்டானா
இல்லங்க அவிங்க ஊருக்கு போய்ர்க்காங்க தாத்தா வீட்டுக்கு போய்ர்க்காங்கங்க
ஓ செரி செரிங்க போட்டுட்டு மறுபடி என்னிக்கு கூட்டிட்டு வருவீங்க ஸ்கூல் எப்ப அதல்லா சொல்லிட்டாங்களா
அது இன்னு எதுவு சொல்லாம இருக்குறாங்க எப்டியு இன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆய்டு அதுக்கு மேல தா ஸ்கூல் ஓபன் பண்ற மாரி சொல்லிர்க்காங்க புக்கெல்லா வாங்கிட்டு வந்தாச்சு அட்மிஷன் போட்டூ அது இன்னு போடலங்க அப்டியே எடுத்து வெச்சிருக்கிற எங்க இந்த வர்க்கு வர்க்கு பாத்துட்டே முடில எப்டி அந்த கடசி ஒரு நாள் ரெண்டு நாள்க்கு முன்னாடியா
ஆமா அப்ப நைட் உக்காந்து விடி விடிய நம்ம போட்டாதா நமக்கு போட்ட மாரி இரு
ஆமாங்க
ஆ சேரிங்க சேரி அதுதா சேரி அ எங்க ஊர்லயு இப்ப நோம்பி போட்டு இருக்குறாங்க.
சேரி சேரிங்க
எல்லாத்தயு முளப்பாரி போட்றவங்க போடலா அப்டின்னு சொல்லி சொல்லிருக் குறாங்க சேரி அதா உங்கிட்ட கேட்டா தெரியுமா என் தெரியு அப்டின்ட்டுதா அதா தட்ல போ சிலரு அந்த முளப்பாரி தட்லயே தா போடணுன்றாங்க அதனாலதா சே அது இல்லதா பல தானிய கூட போட்லா அப்டின்னு சொல்றாங்க
இல்ல இல்லங்க அது அது வந்து அப்டிலா ஒன்னு இல்லங்க அது நம்ம விருப்பந்தா நம்ம போட்டாலு போட்டுக்கலாங்க சேரிங்க பாருங்க இன்னொரு கால் வந்துட்டே இருக்கு நா அத பாக்குற என்னன்னு சொல்லிட்டு பாருங்க
ஓகே ஓகே ஓகேங்க சேரிங் செரிங்க.